ஹலோ வணக்கம்
வணக்கம் சொல்லுங்க
ஆ என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சீங்களா
சாப்ட்டோ நீங்க சாப்ட்டீங்ளா
அது சாப்ட்டாச்சுங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டேங்க
சண்டே ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல இன்னைக்கு அம்மாவாசை அதனால நாங்க சண்டே எதுவும் சாப்ட மாட்டோ நான்வெஜ் எல்லா
என்ன பிரதர் சொல்றீங்க இப்ப இருக்கா ஜென்ரேஷன்ல அதெல்லாம் கூட ஃபாலோ பண்றீங்களா என்ன
ஜென்ரேஷன் ஓகே நீங்க சொல்றது முப்பது வயசுக்கு மேலன்னா எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுல
அப்டிங்களா நமக்குதான் இந்த கண்ட்ரோல் கிண்ட்ரோல்லா கெடையாதுங்க அப்டிங்ளா நமக்கு இந்த கண்ட்ரோல் கிண்ட்ரோல்லா கெடையாதுங்க சண்டே ஒரு நாள் லீவ் விட்டுருவோ மத்த எல்லா நாளு எனி டைம் எனிவேர் நீங்க நைட் பன்னென்டு ரெண்டு மணிக்கு எ எழுப்பி குடுத்தா கூட சாப்டுவோங்க அந்த மாரிங்க நாங்கெல்லாம்
அப்டிங்களா நீங்களே இப்டி இருக்க கூடாது நீங்க உங்கள பார்த்து உங்க பசங்கல்லாம் கொஞ்சோ ஆ கரெக்டான வழிமுறையோட வளரணும்ல
அவுங்க அதுக்குள்ள சொல்லி குடு த்தலாங்க சொல்லி குடுத்தறலாம் அவங்களுக்கு கத்து
என்னதான் சொல்லி குடுத் தலா அவ கண்ணல பாக்கறது ஒரு சந்தோஷோ அப்டின்னு சொல்லிட்டு நைட்ல சாப்பற பழக்கோ வந்துச்சுன்னா நாளைக்கு பசங்களுக்கு அதெல்லா கஷ்டமாய்டும்ல நீங்க தானே ஒரு வழி வழி காட்டணு
ஆமாங்க எங்க ஒர்க் அந்த மாரிங்க நா பண்ற ஒர்க் அந்த மாரி என் டைம்ல பத்து மணிக்கு சாப்ட வேண்டியதா இருக்கு பன்னெண்டு மணிக்கு சாப்ட வேண்டியதா இருக்கு என்னங்க பண்றது ஆனா நா கவுவர்மெண்ட் ஜாப்ல்லயா இருக்க சொல்லுங்க கவர்மென்ட் ஜாப்ல இருக்கவ தா கரெக்டா மணி எ எட்டு மணிக்கனா டிபனு மணி மதியோ ஒரு மணி ஆனா லன்ஞ்ச் சாப்டுவாங்க நம்ம அந்த மாரி கவுவர்மெண்ட் ஜாப்ல்லா ஒண்ணு இல்லைங்க நம்ம நம்ம துணி கட வெச்சிட்டு இருந்தோங்க நீங்க
நாங்களு துணி கட தா வெச்சிருக்கோ
நீங்களு துணிக்கட தானா ஓகே ஓகேங்க எங்க பண்ணிட்டு இருக்கீங்க பிசினஸ்ஸு
ஆ நாங்களா நாங்க வேலூர் வேலூர்ல துணி கட
வேலூர் ஓகே ஓகே பர்ச்சேசிங் எல்லா எங்க பண்றீங்க நீங்க இத ஹோல்சேலர் ரிட்டெலரா பண்றீங்களா நீங்க
இது வந்து ரீட்டெய்ல் கட தா நாங்க ஹோல்சேல் ரேட்ல குடுத்துன்னு இருக்கோ
ரிட்டெல் கட தா அனா ஹோல்சேல் ரேட்ல குடு
ஆமா அதாவது மார்ஜின் வந்து ஒரு மினிமம் மார்ஜின்
மினிமம் மார்ஜின்
ஆமா மினிமம் மார்ஜின்ங்கறது அத நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் கணக்கு தா வரு எங்க எங்க கிட்ட வாங்குற பொருள் நீங்க வெளியில வாங்கனீங்கன்னா ஒரு எண்பது ரூபா தொண்ணுறு ரூபா வித்யாசத்துல நாங்க சேல் பண்றோ அவ்ளோ கம்மியா குடுக்குறோ
அப்டிங்களா நறைய பேரு அப்டிதாங்க சொல்றாங்க ஆனா வெளியப்பா பழைய ரேட்டு வந்து குவாலிட்டி வைஸ் கம்மி பண்ணறாங்க நீங்க எப்டிங்க அதெல்லா
எங்களுக்கு குவாலிட்டியோ நல்லா இருக்கோ பொருள் பொருளோட குவாலிட்டி நல்லா இருக்கோ விலையோ கம்மியாக தா இருக்கோ எங்களுக்கு பத்து போ ப த்து பொருள வித்து லட்சோ ரூபா சம்பாரிக்கறத விட நூரு பொருள வித்துட்டு பத்தாயிரோ வந்தா போது அந்த மாரி தாங்க நினைக்குறோ
அப் பரவாயில்லைங்களா பிஸ்னஸ்ல்லா நல்லா போதுங்களா
அ இப்போ சீசன் நேரத்துல நல்லா போகு இப்போ அன் சீசன்லா கொஞ்சோ டல்லாதா பொய்ட்ருக்குது
ம் எத் எந்த எதுங்க சீசன் உங்ளுக்கு எந்த சீசன் நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆவு
இ எங்களுக்கு வந்து தீபாவளி பொங்கல் இந்த மாரி நேரத்துல கொஞ்சோ சீசன் நல்லா போகு
ஓகே இப்ப தமிழ்நாடு பேஸ் பண்ணபோது பாத்தீங்கன்னா தா பொங்கலு தீபாவளி தா அது கூட பாத்தீங்கன்னா ஒரு சைடு பொங்கல்லு வந்து கொஞ்சோ ரொம்ப ஜாஸ்தியா போவு இன்னொரு ஏரியா பாத்தீங்கன்னா தீபாவளி நல்லா போவு உங்ளுக்கு ரெண்டுமே நல்லா ஓடுங்ளா பிஸ்னஸு
பொங்கல் பொங்கல் நல்லா போகு தீபாவளிக்கு அந் அளவுக்கு சொல்லிக்கற மார்ருக்காது
அ நீங்க இருக்க லொக்கேஷ்னுக்கு அப்ப பொங்கல் நல்லா செலப்ரேட் பண்றாங்க
அ செலப்ரேட் பண்றாங்க பொங்கல் அப்டினா ஒரு நால் நாள் அஞ்சு நாள் போமா தீபாவளிங்கிறது ஒரு நாள்ள முடிஞ்சிரு
ஆமா ஆமாங்க ஆனா தீபாவளிக்கு லீவு கம் ம்யாதா ஆபீஸ்ல ஒர் நாள் ரெண்டு நாள் லீவு குடுக்குறனால அந் அளவுக்கு எல்லா ஷாப்பிங்கு சரியா வரது கடையாது பொங்கலுக்கு நாலஞ்சி நாள் லீவ் இருக்கனால ஷாப் பிங்குறாங்க எல்லாமே நேரட்டிகோ அ சொந்த ஊருக்கு வந்து எல்லா சேப்ரேஷ்ன் பண்றாங்க ஒங்களுக்கு லீவ் இருக்கும்போது இந்த பர்ச்சேசிங் கண்டியூவ நால் நாள் அஞ்சு நாள் நல்லா சேல் சாவுது
கொறஞ்சது ஒரு ரெண்டு நாளாவ்து புது துணி போட்ணுன்னு இருப்பாங்க சில பேரு நால் நாளு போடுவாங்க அப்டிங்கம்போது அவுங்க எடுக்குற குவான்டிட்டி அதிகமாயிடுது கஸ்ட்டமர்ஸு நம்முளுக்கு அப்ப வியாபார கொஞ்ச நல்லாருக்கு வர்ஷத்துல அந்த ஒரு பொங்கலு அந்த ஒரு மாச மட்டுந்தா அத விட்டேனா நார்மலான வியாபாரந்தா நம்மள்க்
ம் நீங்க இருக்குது சொந்த எடங்களா கட வீட்டாண்ட வெச்சிருக்கீங்ளா எந்த மாரி வெச்சுட் ருக்கீங்க
எல்லாமே வாடக எடோந்தா சொந்த எடோ கெடையாது வாடக எடோந்தா
ஆமாடி அந்த பக்கோலா எவ்ளோ ப்ரோ போது வாடிகெல்லா
அ இப்போ அந்த பக்கோஇல்ல இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்ட்டாங்க மினிமம் எழுவது எண்பதாயருபா வாடக வக்கிறாங்க நீங்க தமிழ்நாட்ல எந்த மூலக்கி போனாலு அந்த ஒரு ந நாலேஜின் சொல்ல முடியாது அவுங்க எல்லா பேசி வெச்ச மாரி ஒரே மாரிதா வாடக சொல்றாங்க
எப்டி ப்ரோ அவ்ளோ வாடிகி கட்டிட்டு இப்ப பிஸ்னஸ் ஓல்சேல் பண்றன் சொல்றீங்க கட்டுப்படி ஆவுதுங்லா உங்களுக்கு பிஸுனஸ் ரன் பண்றது இப்போ இது மட்டு இல்லாம இப்ப ரெண்ட்டே அவ்ளோ தர்ணுன்னா ப்ளஸ் வந்து லேபருக்கு குடுக்குணு ப்ளஸ் வந்து மெயின்டனஸ் சார்ஜஸ் இருக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கு நெறிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே சமாளிக்க முடியுதுங்ளா ஓகேவா
அங்க குடுக்குற ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு அப்டிங்கம்போது அதிகமா வெல வச்சோனா எங்களுக்கு கஸ்ட்டமர் ரொம்ப கம்மியாதா இருப்பாங்க என்னால எது பண்ண முடியாது நாங்க வெல ரொம்ப கம்மியா வச்சிருக்கோ பொருளு நல்ல தரமா வெச்சிருக்கோ அதனால அந்த பத்து பேர் இன்னு இருவது பேர் எங் கூட்டு வராங்க எங்களுக்கு வியாபாரங்கிறது ஒரு ஏவரேஜா நடந்துகிட்டே இருக்கு கலெக்ஷன் மாரிகிட்டே இருக்கு அப்படிங்க போது எங்களுக்கு வியாபாரோ பிரச்சன எல்லா போயிட்ருக்கு இதே எ லாபம் நா எரநூறுவா விக்கிற பொருள நா ஐநூறுவானு வெச்சன்னா பத்து பேர்ல ரெண்டு பேர் வாங்குவாங்க எட்டு பேர் பாத்துட்டு தா போவாங்க நா அந்த பொருள ஒரு வருஷம் ஃபுல்லா வெச்சுட்டு தா இருக்கணு
ஓகே ஓகே கம்யான கம்மி மார்ஜின் தா சேல்ஸ் ஜாஸ்தி பண்றீங்க
ஆமா தொழில் எல்லாத்திலியு லாபோ நஷ் டோ எல்லாத்துலியு இருக்கு வாடகை கட்டிதா ஆகணு சம்பள குடுத்து தா ஆகணு
இல்ல அந்த வாடகை குடுத்தாவ்ணு மெயின்டனன்ஸ் பண்ணி ஆவுணுன்றது ஓகேங்க அது வந்து ஒரு லிமிட்டுங்க ஒரு டுவண் டி தௌசண்ட தேட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்னா ஓகே இப்ப நீங்க ரெண்டடே செவன்டி எயிட்டி தௌசண்ஸ் சொல்றீங்க பிளஸ் வந்து சேல்ரி அப்டியே மினிமம் ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி தௌசண்ணாது இப்போ டென் டு ஃபிஃப்டி டுன் டென் டு டுவென்ட்டி தௌசண்னாது மினிமம் கேப்பாங்க சேல்ரியு பாக்கணு
ஆமா
கொறஞ்சது ஸ்டாப் எத்தன ஸ்டாப்புங்க கடையில உங்க இதுல ஒர்க் பண்றாங்க நாலு பேர் நீங்க சொல்றது பாத் திங்ன்னா எங்யோ போதுங்களே பரவால்லியே மார்ஜின் எல்லா எங்யோ போதுங்க
ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல் இப்படியெல்லா நெறையா இருக்கு நம்ம சின்ன சின்ன அளவுல பண்ணி கம்மியான பொருள வெச்சுட்டு பண்ணாம் போது ஆ அதோட ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கம்மியா தா இருக்கு ஆள் தேவையு நம்மளுக்கு கம்மியாதா இருக்கு இப்போ அதிகமான பொருள வெச்சுட்டு பண்றோ இப்போ வியாபாரோ அதிகமா பண்ணும் போது நம்மளுக்கு ஏத்த மாரி வரு நம்ம அந்த சீசன்ங்கம் போது சேந்து வரு அப்ப நம்ம லாபோ எடுக்கிற மார்ருக்கு மத்த நாட்கள்லா லாபத்த எதிர்பார்க்காம அது வரைக்கு நம்ம ப வெச்சு கடைய வந்து ஒரு லேண்ட்மார்க் மாரி வெச்சுட்டே இருக்க முடியு எடுத்துட்டு எடுத்து ஒரு மாசத்துக்கு ஒரு முற போட முடியாது
இப்ப இவுங்கல்லா எப்டி ரன் பண்றாங்க பாருங்க ஜியோ ஆ சரவணா ஸ்டோஸ் ஜெயச்சந்திரன் போத்திஸு இவங்கெல்லா அப்ப வந்து மேன் பவர் அவ்ளோ ஒர்க் பண்றாங்க பிளஸ் அதுவு இல்லாம ஏ சி இப்பல்லா இருக்கப்ப கன்டிஷன பாத்தீங்கன்னா நார்மல் கரண்ட் பில்ல வந்து நம்போ ஷாப்புக்கு யூஸ் பண்ணும்போத் டென் தௌசண் ஃபிஃப்டி தொசன் வந்துருதுங்க மினிமம்
இல்லங்க எப்டியா நம்மளுக்கு அதெல்லா ஒரு ஐடியா இல்ல அவுங்கல்லா பெரிய பெரிய எடோ
இல்ல அவுங்கல்லா எப்டி மெயின்டென் பண்ணுவாங்க அதெல்லா ஓகே ஓகே
அண்ணா எல்லாமே லட்சக்கணக்ல கோடி கணக்ல ஆகலா
இல்ல அவுங்கல்லா ரேட் வந்து ஜாஸ்தி போட்றாங்கன் சொல்ல வரீங்ளா எப்டிங்க
இருக்கலாம் அவுங்க ஏ அதாவ்து ரொம்ப அடிமட்டத்தில இருக்கிறவங்ளு மேல இருக்கிறவங்கள அப்டியே வெச்சிரு ப்பாங்க அதுக்கு ஏத்த மாரி வெலய ஃபிக்ஸ் பண்ணி வெச்சிருப்பாங்க நம்ம அந்த பொருளுக்கேத்த வெல இருக்கு நம்மள்க் கட்டுப்படி ஆகிறது எடுக்கலா அங்க போய்ட்டு
ஓகே
எதுல அதிக வெக்கணுமோ வெக்கலா எதில வெக்க வேண்டானு அவுங்க நெனைக்கிறாங்ளோ அதில கொறச்சி வைக்கலா அவுங்களுக்கு ஆயிரத்தெட்டு கணக்குக இருக்கு ஒரு சக்சஸ் ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கறாங்கன்னா அதெல்லா ஒரு சாதாரண விஷயோ இல்லையே யாரையு ஏமாத்தவு முடியாதில்ல
ஆமா நா வந்து ஒரு சில ஐட்டோல்லா பாத்தீங்கன்னா நானு சரவணா ஸ்டோ் போத்ஸ் அந்த மாரல்லா எட்த்து போயினு இருக்கே அங்கதா பாத்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம் தா கொஞ்ச ரேட்டு மத்த எடத்துல விட அங்க கம்மியாவு குடுக்குறாங்க அத்தன பேரு மெயின்டென் பண்றாங்க அவங்க வந்து டைரக்ட்டா வந்து அவங்க வந்து டுவெண்டி ஃபைவ் பர்ஃஷன்ட் தோர்ட்டி ஃபைவ் பர்ஃஷன்ட் வாங்குவாங்ங எம் ஆர் பி வந்து டுவென்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க நீங்க எக்ஸாம்பிள்க்கு பாத்தீங்னா ஒரு செப் பல் சூஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்தோன்னா ஒரு பிராண்ட்லருந்து வி கே சியில பேரகான் அந்த மாரி ஏதாவது பிராண்ட் எடுத்தோன்னா செப்பள்ஸ் சூஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்தா மினிமம் டுவெண்டி டூ தேர்டி பர்ஷன்ட் டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க அந்த மாரி சரவணா ஸ்டோர்ஸ் ஜெய்சந்தரன் அந்த மாரி பெரிய பெரிய கடைல எல்லா பாத்தீங்கன்னா அவ்ளோ மேன் பவரு வெச்சி அவ்ளோ டிஸ்கவுண்ட் குடுத்து அவ்ளோ வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஷோரூம் அதுவும் மினிமம் அங்கெல்லா ஒர்க் பண்றவங்கல்லா மினிமம் பிப்டின் டூ பிப்டின்லருந்து டுவென்டி தவ்சண்ட் வரையு சேல்ரி வாங்கிவாங்க மினிமம் சேல்ரி அவ்ளோ சேல்ரியு குடுத் து அவ்ளோ டிஸ்கவுண்டு குடுத்து அவங்க எப்டி அத ரன் பண்றாங்க
எல்லா பொருளுக்குமே ஒரு எம் ஆர் பினு ஒன்னு இருக்கு எல்லா பொருளுக்குமே எம் ஆர் பினு ஒன்னு வெச்சிருக்காங்க அந்த எம் ஆர் பிங்கறது வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல யா பிக்ஸ் பண்றதா அத எந்த அளவுக்கு நம்ம விக்க முடியு அதுதா எம் ஆர் பி இந்த இந்த ஒரு ரெண்டாயிர ரூபாய்க் கு விக்கலான்னு எம் ஆர் பி குடுத்துருக்காங்கனா ரெண்டாயிரா வரையு விக்கலா ஆனா அது பர்ச்சேஸ் பண்ற அமௌண்ட்ங்கிறது எவ்ளோங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாவு இருக்கலா அவங்க ரெண்டாயிர ருபக்கு விக்கலா அத பர்ச்சேஸ்ல இருந்து சேத்து ஒரு நூறு ரூபா சேர்த்து விக்கலா
ஓகே ஓகே
சரிங்களா இப்ப அவங்க எல்லா ஒரு பிராண்டடான ஒரு ஆள் யாரு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்டின்னு ஆயிரத்து அதிக கோடிக்கணல செலவு பண்ணிட்டு இருக்கறாங்க அவங்கள்ட்ட கஸ்டமர்ஸ்சு வேனானாலு போவாங்க
ஓகேங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்போ ந நம்ம நார்மலா ஒரு ஒரு டீஷர்ட் வெளியே எடுத்தா ஒன் ப்பிப்டி டூஹண்ட்ரடக்குள்ள எடுத்துருவோ அதே அங்க போனா டூ பிப்டி டு ஹண்ரட் த்ரீ ஹண்ரட் அத மாரி ரேஞ்சுக்கு இருக்குங்க
இல்ல அது ரேட்டுக்கு ஏத்த மாரி குவாலிட்டி கண்டிப்பா இருக் இதே ரேட்டு இதே டீஷர்ட அங்க முன்னு ருபாவா விப்பாங்க இங்க நூறுரூவா விப்பாங்கன்னா கெடயாது ரேட்டுக்கு ஏத்த குவாலிட்டி கண்டிப்பா வித்தியாசோ இருக்கோ அத ஃபர்ஸ்ட்டு துணி எடுக்கறவங்க தெரிஞ்சி பாத்து கத்துக்கணு ஆ பிசினஸ் வந்து இவ ஏமாத்துறது கிடையாது பிசினஸ்ங்கிறது ஒன்னு உண்மயு சொல்லா பொய்யு சொல்லலா எப்டியு வேணாலு
யெ யெங்கங்க இப்பலா யாருங்க உண்மய சொல்லி பிஸ்னஸ் பண்ணாரங்கா எல்லாமே ஏமாத்திதாங்க பிசினஸ் பண்ணிட்டு ருக்காங்க
உண்மயா சொன்னா உண்மயே சொன்னாலு நம்ம அது துணி எடுக்கறதுக்கான நாலேஜ தெரிஞ்சு வெச்சுக்க வேண்டியது நம்ம கடம
எல்லாரு தெரிஞ்சு வெச்சுக்க முடியுங்களா சொல்லுங்க எல்லாரு எல்லா விஷயத்து கர்ட்டா இருக்காங்க
அந்த அந்த அறிவ தா சின்ன வயசுல இருந்தே வளத்துக்கணு அவ்ளோதா சின்ன வயசுல இருந்த எது தப்பு அப்டின்னுல்லா வளத்துக்க வேண்டிதா
செரிங்க செரிங்க செரிங்க உங்ககிட்ட பேசன ரொம்ப சந்தோஷங்க நா மருப்டியு கால் பண்றாங்க உங்க நம்பர் வரங்க தேங்க்யூங்க
செரி செரி சரிங்க தேங்க்ஸ்